ஹலோ மேடம் குட் ஈவ்னிங் மேடம்
ஆ குட் ஈவ்னிங்
ஆ நல்லாருக்கே மேடம் நல்லாருக்கீங்ளா மேடம் நல்லாருக்கா மேடொ எல்லா நல்லாருக் மே அங்க‌ நல்லாருக்காங்ளா மேடோ எல்லா பேரு
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க சார்
சேரிங் மேடம் மேடம் இப்போ நமக்கு எதா சொல்லுங் மேடம் நா இன்னு இன்னு சாப்புல மேடம் இனிமல் தா மேடம் சாப்புனு வீட்ல ரெடியாட்ருக்கு மேடம்
ஆ ஓகேங் சார்
ஆ மேம் நீங்க ரெடியா முடிச்ட்டீங்ளா மேடம் டின்னரு
ஓ நானும் இனிமேல் தான் சார் சாப்பிடணும்
சரிங்க மேடம் சரிங்க மேடம் மேம் இப்போ நம்ம ஊரில் என்ன மேடம் கோயில் ஃபேமஸ் மேடம்
நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இங்க கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா கும்பேஸ்வரர் கோயில் நிறையஇருக்கும் கும்பகோணம்னாலே கோயில் தான் ஃபேமசே
சரி சரி ஆமா மேடம் நான் கேள்விப்பட்டுட் ருக்கேன் சின்ன சின்ன கோயில் கூட ஒரு வீதியில பாத்தீங்கன்னாங்க ரெண்டு கோயில் மூணு கோயில் இருக்கும் தான் கேவிப்பப்பட்டிருக்கு
ஆஹ் ஆமாங்க சார் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கோயில் தான் தெருவுக்கு தெருவு வீடுக்கு வீடு ஃபுல்லாவே கோயில் தான் இருக்கும் ரொம்ப ஃபேமஸான கோ
அதான் மேடம் இது எப்படி மேடம் நீ அவங்கவுங்களே கட்டிக்கிறதா மேடம் இதுல ஆதி காலத்துல இருந்தே இருக்கா மேடம் இது
மோஸ்டா எல்லா கோயிலுமே ஆதி காலத்துல இருந்து தான் இருக்கு
சரி மேடம் சரி
ரொம்ப ஃபேமஸான கோயில்னு பாத்தீங்ன்னா ஆதிகும்பேஸ்வரர் கோயில்னு இர்கு
சரி மேடம் சரி மேடம்
அது இப்பதா கும்பாபிஷேகல்லா நடந்தது
சரி மேடம் ரொம்ப ரொம்பொ ரொம்போ கிராண்டாருந்தருக்கு மேடம் இல்ல
ஆ ஆமா கண்டிப்பா செம கிராண்டாருந் தது நெறய மக்கள் வந்து தரிசித்தாங்க நல்லா முடிஞ்சிது
சரிங் மேடம் சரிங்க மேடம் இப்போ ஒரு சுமார் வந்து ஒரு மூவாயிரோ குடும்பம் வந்திருக்குமா மேடம் அந்த கோயிலுக்கு
ஆ மூவாயிர டு அஞ்சாயிர குடும்பம் இருந்திருக்கு நறையா பக்தர்கள் வந்து தரிசிச்சாங்க நம்ம ஊர்ல மட்டுல்லாம வெளியூர்லருந்தும் நறையா பேரு வந்து இது பண்ணாங்க
மேம் இப்போ நான் மதுரைல கேள்விப்படறது மேடம் அந்த ம மீனாட்சி சுந்தரம் னு சொல்லி ஆ அது வந்து ஆ அழகர் ஆத்தலறங்குறப்போ ஆ பூராமே ஜூஸு மோரு எ சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயா குடுக்குறாங்க மேடம் அந்த மாரி ஏதாது பண்ணுவாங்களா மேடம் நம்ம ஊர்ல
ஆ நம்ம ஊர்லயு அதே மாரி எல்லாமே உண்டுங்க சார் அ வரவங்களுக்கெல்லா அன்னதான மோர் வழங்குறது
சரிங் மேடம்
அது மாரி எல்லா மக்களுமே தானாவே முன் வந்து உதவுவாங்க அதெல்லா நம்ம ஊர்லயு நல்லா சிறப்பா நடக்கும்
எப்டி மேடம் நே நேர்த்தி கடன் மாரி பண்ணுவாங்கல்ல என்ன மேடம்
ஆ நேர்த்திக்கடன் மாரி சில பேர் பண்ணுவாங்க சில பேர் ம் பக் தர்களுக்கு நல்லது பண்ணணு இல்ல அன்னதான கொடுக்கணு அப்படின்டு நெறையா பேர் விரும்பி இது மாதிரி பண்ணுவாங்க
சரி மேடம் இப்போ நா நம்ம வீட்டு சைடு ஏதாது பா ஹெல்ப் பண்த பண்ணியிருக்கீங்களா மேடம் கோயிலுக்குன்னு
ஆ நம்ம வீட்லயு நறையா பண்ணிருக்கோ
சரி மேடம் சரி மேடம்
அ அது மாரி மினாட்சியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு இப்ப ரீசண்டா நா போனே ஒரு மார்ச் மன்த்லருக்கும்
சரி மேடம்
அங்கிமே வந்துட்டு நல்லாருந்துச்சு அந்த தரிசனோ சாமி பாத் தது அந்த டிரவல் பண்ணி போனதெல்லா ஒரு நல்ல ஒரு அனுபவமாருந்தது
சரிங் மேடம் சரி
அத முடிச்சுட்டு அப்டியே பாத்தீங்கன்னா திருச்செந்தூரும் போனோ ஃபர்ஸ்ட்ட மதுரை கும்பிட் டு அதுக்கப்புறோ திருச்செந்தூர் போயிட்டு அங்கயு நல்ல கூட்டமாருந்தது
சரிங் மேடம் சரி
அதுக்கப்பறோ சாமிய பாத்துட்டு வந்தோ ஆ மதியானோ ச அ மாலைல பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்குன்ட்டு அதிகாலைலே ஒரு நாலு மணிக்கி ஏந்திருச்சி
சரிங் மேடம்
கடல்ல நீராடிட் டு அதுக்கப்பறோ சாமி பாத்தோ அப்ப வந்து சாமி பாக்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தா ஆனுச்சு ஒரு நல்ல ஒரு தரிசனோ கெடச்சது
சரிங் மேடம் சரிங் மேடம் நீங்க எப்டி மேடம் ஆன்
எங்கச்சி பேய்ருக்கீங்ளா
மேம் நா இந்த திருச்செந்தூர் போயிருக்கே மேடம் திருச்செந்தூர் வேளாங்கண்ணி அப்பறோ இந்த அப்பறோ பூண்டி
ம் ம்
ஆ இந்த மாரி எடத்துக்லா கூட்டு போயிருக்க மேடம் நா இல்ல இல்லல்ல மேடம் இல்ல மேடம் பேமில கூடனா போல மேடம்
அ ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலே ஜாலியாதா இருக்கு
ஆம் மேடம் மேடம் இப்போ நீங்க ஆன்மீகத்துல அதா மேடம் நீங்க ஆன்மீகத்ல நீங்க அதிகமா இருப்பிங்களாடம் சார் அதிகமா இருப்பா
ஆன்மீகத்துல ரெண்டு பேருமே தா இருப்போ
சரிங்க மேடம் சரிங் மேடம்
ஆன்மீகம்னு வந்துட்டாலே எல்லாமே ஒரு கடவுள் நம்பிக்க தான
அ அது அதுதா மேடம் இல்ல இல்ல இப்போ இப்போ நா எடுத்துட்டே வச்சுக்கோங்க மேடம் நா வந்து அதிகமா இருக்கமாட்டே மிஸ்ஸஸ் இருப்பாங்க அவங்க இங்க போலா அங்க போலானு சொல்லுவாங்க போ முடியாது அந்த மாரி எதுக்காக கேட்ட மேடம்
அது நம்மளுக்கு அங்க போ போ முடியாதுனு சொல்லிட்ருப்போம் பட் நம்ம அங்க போனா நம்மளு க் அந்த ஒரு ஆன்மீகம்லா வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அது நம்மளோடையே பழகுற மாரி இருக்கு அந்த ஒரு ஃபீல் நல்லாருக்கு ரெண்டு பேருமே ஆன்மீகத்துல ஈடுபாடா இருப்போ
சேரி சேரிங்க மேடம் மேடம் இப்போ வந்து நீங்க இருக்குற ஊர்ல மேடம் இப்போ ஒரு குத்துமதிப்பா ஒரு அம்பது கோயில் இருக்குமா மேடம்
அம்பதுக்கு மேலே இருக்குங்க சார்
அதிகமா இருக்குல்ல மேடம் ஆ அங்க குத்து ஆ அங்க குத்து வெளக்கு அதிகமா பேமஸ்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கே மேடம்
இருக்ற ஏரியாலேயே ஃபுல்லாவே இந்த பட்ற அந்த இதுல வேல செய்றதுதா குத்துவெளக்கு மட்டு இல்ல அந்த பித்
அத வெல அதா வெல வெலயெல்லா கம்மியா இருக்கு உண்மயா மேடம் இல்ல எப்டி மேடம்
கம்மியா இருக்கு அந்த தரோ மத்த எடத்தல்லா பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப லேசா இருக்ற மாரி இருக் கு இதே நம் நீங்க நம்ம ஊர்ல வாங்னீங்கன்னா
செரிங் மேடம்
நல்லா அந்த ஒரு ஸ்ட்ராங்கா ரொம்ப நீண்ட ஆயுலுக்கு அந்த வெளக்கு அப்டியே இருக்கு எத்தன வருஷ எடுத்தாலு
அதா மேடம் இப்போ நா என்ன கேக்கறனா மேடம் ஒரு எக்ஸ் எடுத்துக்காட்டு கேக்கற இப்போ நம்ம தெருக்கடையில வாங்கற பொம்ம பொருளுக்கு வெளாட்டு பொருளுக்குமே அதே அது ஷோரூம்லகிற வெளாட்டு பொருளுக்கு வந்து ஒரு இது மதிப்பு இருக்குது மதிப்பு இருக்குன்னா ஸ்ட்ராங் இருக்குது வேல்யூ இருக்குது இப்ப நம்ம தெருவுல வாங்கற பொருள வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல ஒடஞ்சிரு அதே இது கொஞ்சோ இதுல வாங்கறது பிராண்டடா வாங்கறப்போ உங்களுக்கு கொஞ்சோ ஸ்ட்ராங்கா கெடைக்கும் ரேட்டு கொஞ்சோ ஒரு ஒரு நம்ம வாங்கற அளவுக்கு இருக்கு வைங்கள ஒரு மீடியமான குடும்பம் வாங்கற மாரி இருக்கும் அதே அத மாறி தா கேக்கற இப்ப குத்துவெளக்கு எடுத்திட்டா நமக்கு எல்லா ஷோரூம்லயு கெடைக்குது எல்லா பக்கு கெடைக்குது எல்லா கோயிலயு இருக்குது குத்துவெளக்கு இப்போ கனமாம இருக்கு லேசா ரெண்டு பொருள் வச்சிருப்பாங்க நா பாத்த அளவுக்கு இப்போ அந்த நம்ம ஊர்ல வந்து இப்போ நா இப்ப நா இருக்கற ஊர்ல வந்து நூறுவானானா இப்ப அந்த ஊர்ல எவ்ளோ மேடம் வரும்
இங்க வந்துட்டு அதே ரேட்டு தா சார் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே தயாரிக்கிறோ ஒன் பாத் அதல்லா வந்து மிஷின்லே இது பண்ணி இருக்கற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம கையாலேயே பத் தர வச்சி ஒரு ஒரு நுணுக்கங்களருந்து எல்லாமே நம்மளே தயாரி க்கிறது இந்த ஏர் ஒரு ஏரியா ஃபுல்லா பாத் தீங்ன்னா எல்லார் வீட்லயுமே ஆ இது க பண்ணி
அதா அதா மேடம் அதனால வெல அதிகமா இருக்கு ஏன்னா ப் பித்தளயோட பித் தளயோட ரேட்டு வந்து அதிக ஒரே ரேட்டு தா அது செய்யற கூலி வந்து அதிக இல்ல
ஆ ஆமாங் சார் கரெட்டு மிஷின்ல பண்றது ஒரு ரேட் இருக்கும் இது நம்ம கையிலேயே பண்றது ஒரு ரேட் இருக்கும் அவ்ளோதா வித்தியாசம்
சேர் சேரி மேடம் நமக்கு அந்த அந்த மாரி சொந்தங்கள் யாராவது இருக்காங்களா மேடம் இந்த மாரி பண்ணி இது பண்றதுக்கு மேடம்
ஆ க இருக்காங்க சார் உங்களுக்கு வேணுனா சொல்லுங்க நம்ம கண்டிப்பா நல்ல வெலையில வாங்கிக்கிலா
சேரி சேரி மேடம் இப்போ நமக்கு அந்த குத்துவெளக்கு சம்மந்தமா மேடம் ஒரு சின்ன ஒரு இது இப்போ அந்த பொருளெல்லா எப்டி மேடம் நம்ம ஊர்லே எல்லா கெடைக்குமா மேடம் இல்ல வெளியூர்ல இருந்து வந்து எறக்குமதி பண்ணி பண்ணுவாங்களா மேடம்
இங்க பக்கத்திலே வந்துட்டு இருக்கு சார் நாச்சியார் கோயில்ன்னு குமண்த்து அந்த சரோண்டிங்லே இருக்கு அங்கே இருந்தே இறக்குமதி பண்ணி அந்த சின்ன சின்ன ஊர்லே அப்டே கெடச்சி கும்மோன்க்கே நறையா பிளேஸ்ல சின்ன சின்ன கிராம த்தில பண்ணிட்டுருக்காங்க இந்த வெளக்கு பி த்தல பொருட்கள் சாமி ஜாமா அது மாரி எல்லாமே
செ செரிதா மேடம் இப்போ பழனில எடுத்து வச்சிங்கனா பஞ்சாமிர்தோ பேமஸ் மேடம் பஞ்சாமி எப்டி ஃபேமஸ்னா நமக்கு சுத்திருக்கிற கிராமத்துல வந்து வாழப்பழம் வரு மேடம் பேர்ச்சம்பளோ வந்து வேற ஊர்லருந்து வருது அந்த மாரி பே கு பித்தள பொருள் வந்து மேடம் நமக்கு எங்கிருந்து மேடம் கும்பகோணத்துக்கு மெயினா வருது அத தவத்த ஐடியா இருக்கா மேடம் தெரிஞ்சமாரி
அத பத்தி எதுவு தெரியலங்க சார் ஆனா நம்ம இங்க செஞ்சி கொடுக்கறதெல்லா மோஸ்ட்டா இங்க இருந்துதா
இப்ப நம்ம தஞ்சாவூர்ல தலையாட்டி பொம்ம இருக்கு கேள்விப்பட்டுருக்கீங்களா மேடம் ஆ ஆ நம்ம எல்லா ஊர்லயு செய்யலா தலையாட்டி பொம்ம ஆனா அந்த அந் அந்த ஊர் மண்ணோட பக்குவோ இருக்கு இல்ல மேடம் ஆ அது வந்து அதனால அது பேமஸு தஞ்சாவூர்ல அந்த மாரி இப்ப கு கும்பகோனத்துக்கு பித்தள இதெல்லா பொருளல்லா பேமஸு ஆன பித்தள பொருள் அங்க அதிகமா கெடைக்குதுன்னா எப்டி அங்க கெடைக்குதா இல்ல வெளியூர்ல இருந்து வர்தா
ஆமாங் சார் மோஸ்டா இங்கேதா நம்பளுக்கு கெடைக்குது எதுவு இந்த மாரி பற் றாக்குறையா வரப்ப மட்டு வெளிலருந்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும்
அதுதா மேடம் இப்போ நம்ம பஞ்சாலையில அ பஞ்சாலையில இப்போ பஞ்சு பத்தா குறை மாரி வெளிலந்து வாய்ன்குவாங் சரிதா மேடம் சரிதா மேடம் மேம் இப்போ நீங்க என்ன மேடம் ஒர்க் பண்ணிட்டுருக்க மேடம்
நா இங்க சென்னைல ஒரு டி சி எஸ் கம்பெனில இருக்கே சார்
சேரி மேடம் சேரி மேடம் இப்போ ஒங்க ஒர்க்கு ஒர்க்கு எம்ப்ளாய்ஸ்லா மேடம் இப்ப எத்தன பேர் மேடம் இருப்பாங்க
ம் இதுல ஒரு டுவென்ட்டி பேர் இருப்பாங்க சார்
சேர் சேர் சேரிங்மா இப்ப நா ஒர்க் பண்றது வந்து மேடம் ஒரு ஹாஸ்பிட்டல் மேடம் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெட் எதிர் பாத்தீங்கன்னா உங்ளுக்கு எம்பது பெட்டுருக்கு மாரிதா இப்ப ஹாஸ்பிட்லே அ பார்மசி உள்ளேயேருக்கு மேடம் ஸ்கேன் சென்டர்ருக்குது அனால பெரிய பெரிய அ டாக்டர்ஸ்ல்லா வந்து வெளிலந்து வராங்க ஆ அந்த மாரிலருக்குது மேடம் இப்போ நா வந்து இப்ப ஷிஃப்ட்டு டியூட்டினால நமக்கு மார்னிங் டியூட்டி அந்த மாரி மாத்தி வாய்ன்க்றே மேடம் நைட் டூட்டி மோஸ்ட்லி கெடயாது ஏனா பாப்பா இப்போ கை கொழந்த இருக்கனால இப்ப போறதுக்கு இது இல்ல அதனால சொல்லிறது ரெக்வஸ்ட்டா கேட்டே கேக்க சொல்ல சேரி எடுத்துக்லா நீங்க மார்னிங்கே பாத்துக்குங்க அந்த மாரி சொல்ட்டாங்க மேடம்
அ அ ஆனா வந்து ந இரவுல கண்முழிச்சு பாக்குறது ஆனா ரொம்ப கஷ்டமாருக்கு
இல்லக மேடம் கஷ்டமாருக்குன்னா இப்போ நியர் பையா இருந்த பிரச்சன இல்ல மேடம் நம்ம டிராவல் பண்ணி போறமாருக்குது போறதுக்கே நமக்கு ஒன் அண்ட்ஆஃப் அவரஸ் அவர்ஸ் ஆஃப் ப மறுடி அப்றோ மறுடி திரும்பி நம்ம ஒன்டாஃப்ஸ் அவர்ஸ் வர்ணு ஏன்னா இங்க ட்ரெயின் வசதி கெடயாது நம்ம இங்க சென்னை மாரி நமக்கு ட்ரெயின் வசதி கெடயாது நா இருக்ற எடத்துல அ வ வண்டி ஏதாவது மிஸ் பண்ட்டோம்னா ரொம்ப சிரமம் மேடம்
ஓ
அது அதனாலாதா மேடம் மார்னிங் டியூட்டி மட்டு கேட்டுருக்றே ஓகே அக்ஸப்ட் பண்ட்டாங்க அக்ஸப்ட் பண்ணி மூவாயி போயிட்ருக்கு மேடம் லைஃபு அ இப்போ நமக்கு வேற நெசசரிஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா எதாவது தேவைன்னா அ என்ன சொல்றது மா ஹாஸ்ப்ல்ஸு வந்துனா பாத்தீங்னா ஒன்னு ரெண்டு ஹாஸ்பிட்டுல்தாருக்குது மேடம் நா இருக்ற எடத்துல இப்ப அது ச சப்போஸ் நா ரிலீவா ரிலீவாயிட்டாலோ இல்ல அவங்க ஹாஸ்பிட்ல்லருந்து வேணானு சொல்ட்டாலோ வேற ஹாஸ்பிடல் போணுனா நம்ம வெளியூர்தா மேடம் போணு பேங்ளூர் கோயம் அ கோயம்புத்தூரு இந்த மாரிதா மேடம் போணு இப்போ ஹாஸ் பிட்டஸ்ஸு பாத்தீனா நா இருக்குற எடத் துல வந்து ரெண்டு மூணு இருக்கனால இப்போ அந்த திருப்பூர் ஈரோடு சைட்லா போனோம்னா மேடம் எஜிகேட்டட் வெல் எஜிகேட்டட் வந்து கெடயாது டென்த் குவாலிஃபிகேஷனு எனக்கு தெரிஞ்சளவுக்கு நா போய் ரெஸ்யூம் நறைய குடுத்துருக்குறே டென்த் டுவெல்த் படிச்சிருந்தா போதும்ப்பா வாங்க எடுத்துக்குறோ அப்டிங்றாங்க நல்ல ஸ்கூ சார் ஆல்ரெடி நா பிஎஸ்னஸ் முடிச்சுருக்கே ஏ ஃப்ரெண்டு ஜீ எம் நம்பர் வச்சிருக்காரு சார் அப்டினா இல்ல சார் அந்த மாரி ஆள் இப்ப தேவப்படாது தேவனா உங்ளுக்கு நா கூப்புற சார்னு சொல்லி அனுப்ச்சு வுட்றாங்க மேடம்
ம் நறைய எடத்துல ஆனா இப்டிதா சார் நடக்குது
அதா மேடம் இது வந்து சைலண்டா நமக்கு தெரியுது தெரியமாட்டேக்குது ஏ எரர் ஏ எரர் வரு மெடிக்கல்ல எரர் வருதுனாவோட இதா மேடம் பிரச்சன எஜிகேட்டடட் வந்து எடுக்க மாட்டேக்கிறாக டென்த் ஏனா அவுங்ளுக்கு தேவ சேல்ரி க கம்மியா இருந்தா போது தானே
ஆ ஆமாங்
ஒரு சின்ன க்ளினிக் மாரி ஆரம்பிக்கிறாங்க மேடம் டாக்ட்ரு ஆரம்பிச்சதுக்கப்றோ ஒரு ரெண்டு மூணு வருஷோ அஞ்சு வருஷோ கழுச்சு ஆ ஃபேம்லி அப்டியே இதுபண்ணி ரன் பண்ணி ஒரு லோன போட்றாங்க லோன போட்டு அப்பார்ட்மெண்ட் மாரி கட்டுறாங்கே டாக்டர் இது கட்டி இப்ப முடிச்சதுக்கப்புறோ அத ஸ்டாஃப்ஸுலா எடுக்குறப்போ இந்த மாரி எடுக்கறதில்ல ஏனாஸ் ஸடாப்ஸ் அவுங்களுக்குள்ளே பாத்தீங்னா இப்போ நார்முலா சேல்ரி வந்து பாத்தினா இருவுதுனாய்ரோ கம்பல்சரி குடுக்குணு இருவுதுனாய்ரோ பதினெட்டாய்ரோமாது குடுத்தாகனு அவுங்ளுக் பி எஃபவு இ எஸ் ஜ ய குடுக்குணு சாப்பாடு குடுக்குணு ஹாஸ்டல்ல இர்ந்தா அவுங்குளுக்கு ஃபுட்ட இதெல்லா குடுக்குணு மேடம் எல்லாமே ப்ராசஸ் இருக்கிறப்போ நம்ள வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாங்க
ஆமாங் சார் அப்டிதா நடக்குது எல்லா எடத்துல்
கும்பகோணத்துலலா எப்டி மேடம் ஸ்டாஃப்ஸு அதிக அதிகமாகு இது பயன்படுத்துறாங்களா இல்ல டென்த்துகபு டொல்த்து குவாலிபிகேஷனே யூஸ் பண்ணிகிறாங்ளா மேடம்
அத பத்தி எனக்கு அவ்ளவா தெரிலங்க சார் எப்டின்ட்டு நா வேணா உங்களுக் தேவப்பட்டுச்சுனா கேட்டுட்டு கால் பண்ற சார் ஆ ஓ கே சார் வச்சிட்ற
அ சேரி தேங்க் யூ மா